வணக்கம் நண்பா வணக் வணக்கம் நண்பா வணக்கம் யோவ் வணக்கம் சொல்லி சொல்லியா அப்பதான் ஒர்க்காகும வணக்கம் நண்பா
எப்படி நண்பா இருக்காய் நல்லா இருக்கன் நல்லா இருக் கேன்
சாப்பிட்டலா
சாப்பிட்ட
குடும்ப கூட்டி எல்லாம் எப்படி இருக்கு
குடும்ப குட்டி ஏதோ போகுது
வேல எல்லாம் நன்றாக இருக்கா நான் வேட் டியாதான் இருக்கேன் ஏ வாய்சது
எதுவோ போன்
வெட்டியாதான் இருக்கேன்
இதெல்லாம் வாங்கு வாங்கண்டா டேய் இங்க வாடா கடைக்கு போயிட்டு வருவோ மிக்க நன்றி நான் உங்கள் நண்பன் டே போடா டே எதுனா வாங்கிட்டு என்னடா வாங்கிட்டுருக்க இனிப்பு தூள் காரம்
ப்ரோல்
எதனா நா மெழு வாங்கட்டு போற
புரோ இட்டிங்கா புரோ இட்டிங்
ஹலோ
ப்ரோ
புரோஸ் செம வேட்டா வரலா எப்படி ஆஹ் சொல்
வாப் போலாம்
தூங்குற வேலை எல்லாம் பாக்கலா சும்மா என்ன ப்ரோ
ப்ரோ வாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோ வா ப்ரோ போலா ப்ரோ வாட் ப்ரோ
ப்ரோ எங்க இருக்குற புர்ல
ப்ரோ நான் ஃபாரின் ரிட்டன் ப்ரோ இப்ப வந்து சென்னை ஏர்
எங்கள பாத்த ஒடனே ஒடனே வருவ
ஆமா
எங்க அக்கா
ஃபாரின் சென்ட்டுக்குது வேணுமா
பெ பிரி பிரி பிரியா வாடா குருவி வாங்கிபோடா
ப்ரோ வா ப்ரோ வெரிராங் ப்ரோ ச்சி ப்ரோ சைலன் ப்ரோ நீ சைலன்டா
ப்ரோ ஹலோ
ப்ரோ எனக்காக வெயிடிங் ம்
ஏ இன்ஸ்டால மெசஜே வர்ல பாத்திய இந்த அந்த குடு ஒருக்க கொஞ்சோ
நான் மா கொளுத்துங்கோ கொஞ்சோ எப்ப நல்லாச்சு
ஹலோ
ஹலோ
ஃபோனு பேசினே இக்குது யார்னா தப்பா நெனப்பாங்கடா
இல்லையா
நம்ம தப்ப நினைப்பாங்கனா நான் லவ் பண்றேன் யறோன்ட்டு
அப்படி என்னாதுடா
ப்ரோ வேற யார் ப்ரோ
உம் எப்டி ராங்கு
வெரி ராங் போ
உம்
ப்ரோ வெரி ராங் ப்ரோ
நயா பந்தா நயா பந்தா
ப்ரோ இந்த மாரி அப்பளம் சாப்புறதுதாலா இதுல கேக்க கூடாது
சரி அது வாயினட்டா அந்த குருக்குர தரமன் ஒண்ணு தாங்குதா ஹலோ ஹலோ
ப்ரோ சொல் ப்ரோ
ப்ரோ சாப்ட்டியா ப்ரோ
டேய் நீ அங்க பேசிட்டு
தம்பி
தம்பி நீ அங்க பேசத பத்யா நீங்களே
அதே மாரி தான எனக்கு ஆ
ப்ரோ ப்ரோ வாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோ நம்ம லவ் பண்றொ நெச்சிங்கிறாங்க ப்ரோ
யாரு
ப்ரோ இந்த காலோட கட் ப்ப நீ இன்னு கொஞ் நேரொ கழிச்சி பேசலாம் ப்ரோ
யார்ரா
ஓகேவா ப்ரோ வாட் ப்ரோ ஆமா ப்ரோ சிக்கொ சி
யாரு
யாரோ ப்ரோ இந்த கூடாது ப்ரோ ஏனா ஃபேலியர் ஆயிடும் ப்ரோ
யா
அவுங்க ரெக்காடு பண்ணுவாங்க ப்ரோ நம்ப இனிமையான வாய்ஸல்லா ரெக்கார்ட் பண்ணுவாங்க அது மேலெடத்துக்கு போச்சானா டி
ஆ எந்த
ங்கடாப்பொற
அ உன் வாய்ஸ் வுட்டு வுட்டு கேக்குதே
ப்ரோ நா ப்ரோ
எங்கதாயகிர
ப்ரோ தோ ப்ரோ தினயாண்ட வன்ட ப்ரோ நான் ப்ரோ இறக்கினேக்கிறீங்க போருலா
ப்ரோ வேனா ப்ரோ போ ப்ரோ
ப்ரோ கொஞ்சம் கொட்டு ப்ரோ இதுல போதான் உன்னோ ரெண்டு
எவட
ப்ரோ நா அப்புறம் வெறியிவுது எனக்கு வெறியகுது
ஏ இன்தமாரி தொன்றது பாக்கி சவுண்டலாம் கேட்கவே கூடாதுறா
எல்லாமே கேக்குதே
டேய்பத்து நிமிஷம் இன்னும் ஆவல அவசர பட்டு
மபுள் கடப்பன சொல்ட்டான சப்ப கேக்குதே
எனக்கு கேக்கலயே
பொறுமயா கேக்குது எனக்கு கேகலயோ இப்ப இது வந்து அரமண்ணரம் வேஸ்ட் இது கேக்கலயா ஹலோ ஆறுன வச்சதே ஆறவுறு வேஸ்ட் ஹா கேக்குது ஆர்னனச்சதே அர்ரவற் கய்சி தான்ட கேக்குதே டேய் டேய்
நீ பேசுறதே கேக்கல
எதோ தூணுனே கரியா செ எப்படி கேக்கோ ப்ரோ
கட் பண்ணலாமா வெறியாவுது
ஆறுநிமிஷம் அய்ச்சா இனோ கோயின்நேரம் இருக்க சொல்றக
ஏழு நிமிஷம ஆகிது
ப்ரோ கலேஜி போலா கலேஜ் போலயா
நீ பேசாதே லைவதான் கேக்குது போன்ல கேக்லடா பாவி
சாப்டியா யா யோ நாயா பன்ற நயா பன்ற
ஆப் நம்போ பயா
யோ ப்ரோ ஏய் இங்க வா வா ஒருத்தன் கிட்ட பேசுவா இங்க வாய வடா சாரு கிட்ட பேசனு வா. அலோ. அலோ. அலோ ப்ரோ. என்னமே ஹ ஆப்பாயிருச்சா அது. ஆஹா ஆஃப்யிச்சானு கேட்ட. அலோ டேய் அவ பேசவேமாட்டறான்டா. அலோ.
கேக்கயே மாட்டைங்குதுடா.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
டேய் எழுந்து போடா நீ.
நீ எழுந்து போடா வீட்டுக்கு போயிட்டா.
ஏய் வானாடா.
வானாடன்றது ஆறுமணிநேரகெழுச்சு.
டேய் நா பேஸ்து ஒணக்கேக்குது நீ பேஸ்து எனக்கு கேட்க மாட்டைங்குதுடா.
எனக் கேக்துடா இப்போ.
சிக்கம்போ நீ.
நீ முக்கு ப்ரோ.
வாட் ப்ரோ. வெரி ராங் ப்ரோ.
சேரி ப்ரோ எப்டி ப்ரோ போது லைஃப்பு.
ப்ரோ உன்னதா ஒன்னாய். ஹே ஒரே நிம்சந்தா.
ஹ சொல்லுபுலா. ஆமா. அஞ்சு நிம்ஷதா ப்ரோ எப்டி இருக்கீங்க. ஆஹ.
என்னாடா பாபு. பாகோட கட்டிங் செதருதா.
ப்ரோ ஆமா ப்ரோ அதுமாரி வெள்ள பேச கூடதா ப்ரோ பப்புப்ரோ. சொன்னார் ப்ரோ. ப்ரோ இடயா வராது ப்ரோ. என்ன ப்ரோ பண்றீங்க சாப்பிட்டீங்ளா இல்லயா ப்ரோ. ஹலோ. அலோ. லோ. அலோ. அலோ உன்னா பாஞ்சு நிமிஷம் ப்ரோ இருக்கு நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ப்ரோ. ப்ரோ அவ பேஸ்வே மாட்றா ப்ரோ.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
ஆமாடா டேய் அவ பேஸ்வே மாட்றான்டா எப்ரா இப்டியாடா. இல்லகடை. டேய் போடா பேய். கட்டா மாரி
வெயிடிங்கே ஆவுது டே கட்பண்றா டேய் கட் பண்றா
னாடா கட் ஆவமாட்தே
டேய் கட் பண்லனா அது வேஸ்டுடா பேசன்னுது
கட் பண்ண மாற்றானே கட் பண்ண தெர்ல கட்டாவ மா